ம் என்ன பண்
சும்மா இருக்கேங்க
ஆ இப்ப நல்லா கேக்குது
என்ன செய்னே தெரில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் வாய்ஸ் ஒழுங்காவே கேக்க மாட்டிங்குது பின் பண்ணி
ஆமா ஆமா ஓகே ஓகே பரவாயில்ல விஜிஸ் நா மேனேஜ் பண்ணிக்கிறே
ஓகே ஓகே ம்
நான் வீடுலா கிளீன் பண்ணிட்டு இருக்கே நா வீடு கிளீன் பண்ணி முடிக்கிற வரைக்கு என்கிட்ட பேசிட்டுருங்க எனக்கு வேல செய்யறது தெரியாம இருக்கு அப்பதா
ஆ ஆமா ஒருத்தவங்க பேசுனா வீடு வேல செய்றதே தெரியாம தா இருக்கு டைம் போயிடு டக்குன்னு
ஆமா ஆமா கரெக்டா சொல்லிட்டீங்க ஃபோட்டோஸ்லா ஃபேரம்லா கீளீன் பண்ணிட்டு இருக்கே ஸ்கூல் படிக்கும் போது எடுத்த போட்டோஸ்ல்லா பாத்தோனே எனக்கு டக்குன்னு உங்க ஞாபகல்லா வந்துருச்சு அப்டி
ஸ்கூல் டேஸ்லா ஒரு தனி எக்ஸ்பிரியன்ஸ் பசங்க படிக்கறப் எப்போ காலேஜ் போவோன்னு இருந்த காலேஜ் போற இப்ப எப்ப முடியுனு இருக்கு ஆனா எல்லா முடிஞ்சதுக்கு அப்ரோ தா தெரியுது
உஸ் சுவாம அது ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்ப மிஸ் பண்ற மாரி இருக்கு இப்ப போன மாடி ஸ்கூலுக்கே போயிரலா வீட்ல இரு இப்ப எதுக்குன்னு தோணு ஆனா இப்ப போ முடியாது
போறப்ப ஏ போறன்னு தோணுது நிக்கறப்ப ஏ நின்னோ அப்டின்னு தோணுது
ஆமா எவிரி பேஸ் ஆஃப் ஹைட்டு லைஃப் அப்டித்தா இருக்கறத என்ஜாய் பண்ணாம முடிச்சு போனத நென்ச்சு தா ஃபீல் பண்ணுவோ
அதெல்லா கரெக்ட் தா ம் எதாவது புதுசா மூவி வந்துருக்கு போய் பாத்தீங்களா
ஆ இன்னு இல்ல
ம்
கும்
ஓகே ஓகே நானு இந்த போற என்ன சாப்பாடு
இங்க தோச கடலக்கறி
நீங்க சமச்சுட்டிங்களா
நான்கதோ சமைக்கணு போயிட்டு னோ கிளீன் பண்ணி முடுச்சுட்டு போயிட்டு செய்யணு அங்க என்ன சமயல்
ஆ இப்பதா ஏலல்
அ செரி நல்ல ராஜ வாழ்க்க தா
ஆ ராஜ வாழ்க்காயா உங்களுக்கு தாராஜ வாழ்க்க
அப்புட்ல்லா இல்ல
உம்
எட்டு மணி வரைக்கு தூங்கி எழுந்துட்டு எனக்கு ராஜ வாழ்கையா நா டிபன் செஞ்சு வச்சுட்டு வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்கே
நைட்டு எல்லா தூங்கலல இபோ அதா எல்லாருமே தூங்கிட்டோ
செரி செரி ஆமா சொன்னீங்களே ஏற்கனவே பவர் சப்ளே இல்ல ஒழுங்கா அதனால தூங்கலனு சொல்லிட்டு ஓகே ஓகே
என்ன பன்றீங்கஏதாவ்து ஜாப் பாக்குறீங்களா
ஆமா ஆமா வீட்டுல இருந்தே பாக்குறமாரி ஒர்க்ப்ரம்ஹோம் ஜாப் ட்ரை பண்ரேக்க ஆனா எது டிரஸ்டபுலா இது வரைக்கு வர்ல
ஆல்ரெடி ஆனா ஒர்க் பண்றேன்னு சொன்னீங்க ஒன ஜாயின்
அது ஆ பண்ணே பட் ஆனா எனக்கு ஒன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷ்னாவே இல்ல நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்ற மாரி இருந்தா ஓகே இது வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கே போவ் முடியாது போல அதுலயே இருக்கற மாரி அதே சலட்ரிலயே இருக்க மாரி இருக்குமா ஆ வீட்ல வேணானு சொல்லிட்டாங்க
ம் ஓகே ஓகே
ஆ நீங்க சர் ஆ நீங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா ஏச்சு ஜாப்பு
நாஒர் சேர்ச் பண்றது பட் ஆனா டே ஷிஃப்டா கெடைக்கமாட்டேங்குது ரொட்டேஷனலா கிடைக்கறதுனால என்ன பண்றதுனே
ஆமா ரொட்டேஷனல்னா கொஞ்சோ கஷ்டோ இல்ல நம்ம ஏற்கனவே ஹெல்தி போர்க்க
நம்ம லைப் ஸ்டைல்ல நம்மஹெல்த்த பாத்துக்கற்து கஷ்டமா இருக்கு இன்னுநைட் ஃஷிப்ட்ல்லா பாத்தா ஒடம்பு சுத்தமா வீணா பேயிடு
அதனாலதா பாத்த நா வேற ஜாப் கி இதுவே ஒன் மந்த் ஆயிடுச்சு
ஆ ஆ
உம்
ஓகே ஓகே சர்ச் பண்ணிட்டே இருங்க நெறைய போர்டல்ஸ்ல ஜாப் போட்டோஸ்ல ல்லா அப்ளே பண்ணி பாருங்க ஏதாச்சு கண்டிப்பா கெடைக்கு நமக்கு
ம்
ம்
நீங்க என்ன பிரேக்பாஸ்ட் செய்யலானு பிளானு
இட்லி தா டெய்லியு இட்லியு ரொம்ப நல்ல சாப்பாடு என்ன இட்லி நான் சொ ரொம்ப டயடா சொல்ற மாரி இருக்கு
அ அது ஒரு மாதிரியா தான இருக்கு
ஆமா ரெகுலரா சாப்ட்டா ஒரு மாரியாதா இருக்கு வேற யாராச்சு சீக்ரமா நீங்களே எந்ச்சு செய்யலால இல்லன்னா
ஓ ஓகே ஓகே சண்டே வேற ஏதாச்சு பிளானா அவுட்டிங் பிளான் உண்டா
அதா மூவி போலான்னு சொல்லிட்டு இருந்தே இப்ப ரீசன்டா வந்திருக்க மூவி
ஓகே ஓகே எனக்கு மூ மூவிக்கெல்லா போலான்னு தோணுது பட் ஆனா அங்க போய் பாத் பாப்கான் வாங்குற செலவு யோசிச்சாலே பயமா இருக்கு டிக்கெட் பிரைஸ விட பாப்கான் பிரரைஸ் தா ரொம்ப அதிகமாக இருக்கு
இருக்கு
ம் அது சேரி நானேனா என்ன எனக்கு மட்டு என்ன பணோ வானத்துல இருந்தா கொட்டிட்டு இருக்குது
இருக்கே
ம் சேரி சொல்லுவ நீ எல்லா
நம்ம எக்ஸிபிஷன் எல்லா செரி போலா அப்டின்னு பிளான் போட்டதோட இருக்கு
ம் ஓகே ஓகே
ம்
இப்ப வர மூவிஸ் எல்லா வந்து எனக்கு திரில்லரா இருந்தாதா ரொம்ப பிடிக்குது ஆனா இப்போ ரொம்ப திரில்லரான திரில்லரான மூவியே வரமாட்டேங்குது
திரில்லர் மூவி பயப்படமா பாப்பீங்களா
ஆ எனக்கு அது மாரி மூவினா ரொம்ப பாப்பா பட் ஆனா எனக்கு நைட் டைம் மட்டு ஆனா கொஞ்சோ பயமாயிடு நம்ம பின்னாடி யாரோ வர மாரி அந்த மாரி எல்லா ரொம்ப ஃபீலா இருக்கு எனக்கு
எனக்கு என்ன நல்லா பாத்திருக்கே நம்ம தூங்குறோல்ல தூங்கிட்டு ரெஸ்ட் ரூம் எதாவது எழுந்து போறப்போ பயமா இருக் கு இருட்டா இருக்குமா யாராச்சு சடன யாரோ வந்துருவா
கரெக்ட்டு ஃபேன் ஓட்ற அந்த நெழல பாத்தா கூட அந்த மாரி டைம்ல எல்லா பயமா இருக்கு அந்த மூவி சீனோட அப்டியே நம்ம லைப் ஸ்டைலயுமே நம்ம சேத்து கம்பைன் பண்ணிக்கிறமா என்னன்னு தெரில
ம்
நீ உங்களுக்கு என்ன மா மாரி மூவி எல்லா பாக்கறக்கு பிடிக்கு
திரில்லர் மூவி அப்றே இந்த மாரி புடிக்கு ஹாட்ஸ்டார் எப்டி சொல்றது ம் திரில்லர் மூவியில சஸ்பென்ஷன் வைப்பாங்கள இப்ப மர்டர் ஒருத்தவங்க யாரு பண்ணா சொல்லி அது நம்ம
புடிக்கு உங்களுக்கு
ஆமா
அது மாதிரி இப்போ நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களே மலையாள மூவி எல்லா நெறையா வருது நீங்க மலையாள மூவி பாத்த மாரியு இருக்கு இதுல்ல மலையாளத்த கத்துக்கிட்ட மாரியு இருக்கு
நல்லா சஸ்பென்சாவே இருக்கு நாமளே யோசிப்போ இவங்கலா இருப்பாங்லோ அப்டின்னு சொல்லி அதனால கொஞ்ச திரில்லாவே
ம் ம் ஆமா ஆமா கரெக்ட் அதுனா நீங்க சொல்ல மாரி ஒரு பயோ இல்லாம ரிலாக்ஸ்டா பாத்த மாரி இருக்குல்ல அத விட காமெடி மூவிஸ் ஆ எனக்குல்லா ஆனா காமெடி மூவிஸ் தா பிடிக்கு சுத்தமா டைம் போறதே தெரியாது நம்ம பாத்தாலே சிரிச்சி நம்ம நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் லைப்ப விட்டு வேற எங்கயோ போற மாரி இருக்கும்ல்ல அதனால எனக்கு அது மாரி மூவி தா பிடிக்கும்
ம்
ம்
ம்
ஓ
ஹலோ
ஹலோ சொல்லுங்க கேட்டுட்டுதா இருக்க நீங்க சொல்றதுக்கு ம் ம் சொல்லிட்டே இருந்து எனக்கு தொண்டையே வலி க்குதா அதனால அப்டியே அமைதியா கேட்டுட்ருக்கே
மாத்திரை போனீங்களா
என்னோட தொண் தொண்ட சரிப் பண்றதுக்காகவா கேக்குறீங்க
அஹா ஆமா
ஆமா போனும் ம் இத்தநாள் பாத்தா வீட்லே ஹோம் ரெ ரெமிடி ட்ரை பண்ணி பாத்த
ஆ
அது ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகுற மாரி தெரியல அப்பாயிமெண்ட் போட்டு வச்சிருக்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயி அந்த வெயிட் பண்ற டைம்ல நம்ம நோய் சரியா போயிடு மாட்ருக்கு
செம வெயில்லு அதனால அப்புடிதா இருக்கும் நீங்க போயி இல்லனா ஒரு டேப்லெட்டாவது வாங்கி போடுங்க மெடிக்கலேயாவது சரியாயிடும்
ஓ ஓகே போய் வாங்கிட்டு வர சொல்லணு இப்பதா
ம்
தொண்டையில நல்லா இப்டியே நமக்கு சளி இருந்தா எப்படி இருக்கும் அது மாரி இருக்கு இதுக்கே குளூர் இல்ல பத் ஆ வேர்த்து வேர்த்து அப்டியே சளி புடிக்கிது ரொம்ப
ஏசி இல்லயா வீட்ல
இருக்கு நான் தான வீட்ல சமைக்கிறது சமைக்கிற டைம்ல ஏசி போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல அந்த டைம்ல வேர்க்கறது சளி புடிச்சிருது
இல்ல அந்த ஃபேன் வச்சுக்கலாம்ல
அது வச்சிருக்க பேஸ்கு மட்டும் தான வருது நம்ம முதுகு டிரெஸ் எல்லாம் நெனஞ்சு போயிடுது இந்த வேர்வையோட என்ன பண்ற டக்குன் போய் குளிச்சிட்ற அது வேற இன்னும் சளி பிடிக்குது
ம் நீ பண்றீங்க வேர்வயோட குளிப்பாங்கா வேர்வ எல்லாம் அடங்குனது குளிங்க அப்பதா புடிக்காம இருக்கும் கொஞ்சோ
ஆ ஆனா என்னனா நா யோசிக்கன ஓகே கொஞ்ச நேரம் வேர்வையோட இது பண்ணிட்டு போய் குளிக்கணும் தான் ஆனா வந்து இந்த வேர்வையோட இருக்குறது டக்குனு போய் குளிச்சிட்டு வந்துர்லாம் அது மாரிதோணுதா டக்குனு ஓடி போய் குளிச்சிட்டு வந்துட்ற
இஞ்சி போட்டு டீ குடிங்க சரியாயிடும்
ஆ ஓகே இஞ்சி டீத்தூள் அப்புறம் வேற ஏலக்கா இது மாரிலா போடலாமா எதாச்சு
ஆ வேணுணா போட்டுக்கலாம் கொஞ்சோ தொண்ட கரகரப்பா இல்லாம இருக்குல்ல
ம் ம் ம் ஓகே ஓகே ட்ரை பண்ணி பாக்குற ஆ ஓகே மறந்துற மாட்ட நல்ல வேல சொன்னீங்க
ஆ
ம் ம்
வீடு சுத்த நெனக்கிறீங்களா
புரில
சுத்தம் பண்ணி முடிஷ்ட்டிங்ளா வீடு
என்ன சொல்றீங்க
வீடு சுத்தம் பண்ணி முடிஷ்ட்டிளான் கேக்கறே
ஆ சுத்தம் பண்ணிட்டே இருக்கிறே இப்பதா அப்டே ஒரு ஒரு ரூமா போய்ட்டுருக்கு இந்த ஒரு ரூம் முடிச்சுட்டு போயி டிஃபன் எல்லாருக்கு செஞ்சு குடுத் துட்டு மறுபடி வந்து அடுத்த ரூம் பாக்கலாமா இல்ல வேலைக்கு எதாச்சு ஆள் வெச்சுக்கலாமானு பாக்குற ஒன்னு முடில வேற செய்றத்துக்கு
நீங்ளே செய்ங்க நீங்ளு வேலைக் போல ஒரு ஆளு வேல்ச்சா யாரு சம்பளோ குடுப்பா
இல்ல நம்ம வேல செஞ்சுட்டு ஹாஸ்பிட்ல்ல போய் காசு குடுக்கற்துக்கு வேலைக்கே ஒரு ஆள வெச்சுட்டு போயல்லான் தோணுது ஆனா என்னா அவுங்க வந்து வேல செஞ்சு அவுங்க பின்னாடே நம்போ ஒரு வேல செய்யணு
அதுக்கு இன்னாத்துக்
ம் சேரி வீட்ல கூப்புட்றாங்க நா அப்பறமா கூப்புட்டுமா
அ சேரி பாய்
அ பாய்